ஆஹ் சொ சொல்லுமா லேயா கால் பண்ண சொல்லியிருந்தியாமா நா வெளில போயிருந்த உம் வெளிய போயிருந்த இப்பதா வந்தனா நீ கூப்பிட்டுருந்தனு சொன்னாங்க ம் அப்றோ
ச்சிருக்கு
ஓகே ஓ சூப்பர் சூப்பர் உம்
அப்போ சேரி மேரேஜுக்கான எல்லா ஏற்பாடும் ஆயாச்சு பத்திரிக்கைய எல்லா செலக்ஷன் பண்ணி இன்விடேஷன் எல்லா செலக்ட் பண்ணி எல்லா குடுத்துட்டோ அஹ் அங்க வந்து கடை இல்லைனா குடுத்து எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி இருக்கு
சாப்பாடா
ஃப்ப ஹா எங் வீட் டேஷன் வந்து இன்விடேஷன் வந்து பை ஹண்டர் ஆர்டர் பண்ணி டௌ நம்ம ரிலேட் யூஸ்வலாகா அது போதுமா அந்த மாரில்லா கேட்கலா உங்களுக்குதா எல்லாமே தெரியுமாச்சுங்களா ஏ நாங்க முன்னாடி நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்களா. சோ அதனாலதா கேக்கலா உங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கலா அப்டிங்கறக்காக இப்போ இதெல்லாம் கேட்டுட் தி இன்னியங் கூலி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் குடுக்கணுமா நீ சாப்பாடு விஷயோ இருக்கு. எனக்கு ஒரு மாரி நார்வசா டென்ஷனாவே இருக்
உம் அப்டியா சேரி சேரி நீ டென்ஷன்லா ஆகர்க்கு ஒன்னும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட்ட் என்ன பண்ணுங்கன்னா இன்விடேஷன் ஆர்டர் குடுத்தாச்சா இல்லையா
ஆஹ் குடுத்தாச்சு அவுங்க வந்துட்டு இத வந்து பிக்ஸ்டு பண்றீங்களா இப்ப ஃப்ய் ஐநூறு சொல்லி இருக்கீங்களா. அது உங்களுக்கு ஓகேவா ஷ அப்டின்னு சொல்லி ஒரு டென் தௌசண்ட் கேக்குறாங்க.
செர் செரி நீங்க என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு உங்க சர்க்கள் எல்லாத்தையு உங்க மெயின் ரிலேட்டிவ் வந்து ஒக்கார வெச்சி நம்ம சொந்தத்துல எத்தன பேர் இருக்காங்க. யார் ல்லா நம்ம கூப்புட வேண்டியது. அப்டின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கணு
சேரிங்க
புரியுதா அம்மா சைடுல இருக்குற சொந்தக்காரவங்க. அப்டின்னு தனியா ஒரு லஸ்ட் அப்பா சைடு்ல இருக்கற சொந்தக்காரவங்கன்னு ஒரு லிஸ்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கலு கூப் டுவே அவுங்க கூட பிறந்தவங்களோட பிரெண்ட்ஸ் எல்லா இருப்பாங்க இல்லையா சோ டோட் ட்டலா எத்தன பேரு எத்தன ஃபேமிலிஸ் வந்து நம்ம ப்பட்னோன்னு ஒரு கணக்க எடுக்கணு செரியா அப்ப வந்து எவ்ளோ பத்திரிக்க தேவைப்படுன்னு உங்களுக்கு ஒரு
ஆஹ் இங்க வந்துட்டு பாப்பா சைடு அவுங்களோட ஃப்ரெண்ட்சுக்கும் குடுக்கணும்ன்னு சொல்லி இருக்காங்க. இனி அவுங்க இருந்துட்டு என்னனுட்டாங்கன்னா நாங்க தனியா பத்திரிக்க அடிச்சுக்கிறோ அப்டின்னு அவுங்க சொல்லிட்டாங்க. இது நம்மலோடது ம்
அது தா ஃப்ரரெண்ட்ஸ் ங்கலுக்கு எல்லா குடுக்கணும்னா அது தனியா ஒரு இன்விடேஷன் பாத்துருக்கே இல்லையா அந்த மாரி அடிச்சுக்கோங்க. ரிலேட்டிவ்ஸ் குடுக்குறது கொஞ்சோ வெல கம்மியா கூட நீங்க பிளான் பண்ணிக்கலா ஹா வெரைட்டி நெறைய இருக் ட்டில அதுகாக சொல்றே
உம் சேரிங்க
நெறைய மேக்சிம பத்திரிக்கை வந்து ஒரு அளவுக்கு ரீசனபிளா பிரரைஸ்ல அடிச்சுக்கலா பிரண்ட்ஸ் சர்க்குளுக் கெல்லா அ ம் அ வி ஐ பிஸ் கலாம் கொடுக்கற மாரி இருந்துச்சுா அதுக்கு தனியா அடிக்கிற மாரி அச்ச க்குங்க
ஆமாங்க இனி அப்படித்தா பண்ணனுங்களா இருக்கு என்ன பண்றதுன்ட்டு எனக்கு எதுவுமே தெரியல இனுமே யோசனையாவே இருந்துட்டே இருக்குதுங்க
அதுல எ முக்கியமான விஷய என்னன்னா நீங்க எழுதி வைக்கறதா இதுல விஷ் ஜமே எழுதி வைக்காம எதையுமே பண்ணிறாதீங்க புரிஞ்சுதா ஏன்னா ஒருத்தங்கள விட் ட்டிங்கனா கூட நாளைக்கு அது பெரிய பிரச்சனைய ஆயிரு என்ன ஏ கூப்பல கல்யாணத்துக்கு அப்படின்னு கேப்பாங்க அதனால ஃபர்ஸ்ட்டு ஒக்காந்து லிஸ்ட் எழுதணு எத்தனை பேஃபேமிலிஸ் நம்ம கூப்பண்ணு அப்ப ம் அப்பவே என்ன பண்ணிடனு தெரியுமா சைடுல ஒவ்வொரு ஃபேமிலியிலு மேக்சிமம் எத்தனை பேர் வந்து வருவாங்க கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து எழு ஏன்னா அவங்கவிட்ல வயசானவங்க இருப்பாங்க அவங்கலா வறது ரிஸ்கு கொழந்த வச்சிருக்காங்க சோ அதனால அவங்களு வர்றது ரிஸ்க் அந்த மாரில்லா பாத்தட்டு கண்டிப்பா ஒரு ஃபேமில இவங்க ஃபேமில ரெண்டு பேர் வருவாங்க அடுத்த பேஃபேமில நாலு பேர் வருவாங்க கண்டிப்பா இன்னொரு ஃபேமிலில பாத்தீன்னா எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க முக்கியமானவங்க அப்படின்னு அ அந்த நம்பர் ஆஃப் அ அ இ வருவாங்கல்லையா அவங்கள எத்தன பேருன்னு கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாப்பாடு சொல்றக்கு ஈஸி ஆயிரு புரிஞ்சுதா அந்த லிஸ்ட் லிச் எடுக்கதுலயே வந்து ரெண்டு வேல நடக்கு இன்விடேஷனு எத்தன தேவைப்படும்னு ஒரு கெஸ்ஸிங் வந்துரு சாப்பாடுக்கு எத்தனை பேத்துக்கு சாப்பாடு சொல்லணுங்கறத உங்களுக்கு அந்த லிஸ்ட்லயே வந்துரு
சேரிங் சேரிங்க என்ன பிரச்சனைனா இப்ப சமையல் வந்துட்டு நம்ம வந்துட்டு சமையல்காரங்களை கூப்பிட்டு நம்ம இது மண்டபத்திலயே சமைக்கலாங்களா அப்டி இல்லன்னா அப்டி இல்லன்னா வந்துட்டு நம்ம எங்காச்சும் ஆர்டர் பண்ணலா மா அப்படிங்கற மாரி இருக்குங்க
கரெக்டு இப்ப நீ சொல்ற மாதிரி ஐநூறு பத்திரிகைன்னு வச்சுக்கலா நம்ம சைடே ஐநூறு பத்திரிகை வருதுன்னா இன்ட்டு டூ ரெண்டு பேர் வர்றங்கன்னு வச்சுக்கலா ஒவ்வரு பத்திரிகைக்கு ரெண்டு ரெண்டு பேர்றாங்க அப்படின்னு வச்சுட்டாலும் ஆயிரம் பேராச்சு
ஆமாங்க
நம்ம சைலே அப்ப நீ ஐநூறு பத்திரிக் குடுத்தீன்னா ஆயிரம் பேருக்கு கணக்கு வந்துரு சரியா அதே மாரி ஆப்போசிட் சைட்ல அவங்களு வந்து குடுப்பாங்க இப்ப அவங்களோற எக் எக்ஸாம்பிளா ஐநூறு பத்திரிக்க அடிச்சிருக் இருக்காங்க மாப்பிள சைடு அப்டின்னா அவங்க வீட்டுல இருந்தும் அப்ப ஐநூறு பத்திரிக்க குடுத்தாங்கனா என்ன ஆகும் ஒவ்வொருத்தங்களு ரெண்டு ரெண்டு பேரா தான வருவா தனியா யாரு மேக்சிமம் வர மாட்டாங்க ரெண்டு டைம் ரெண்டு பேர் வராங்கனா அ ஆயிரம் பேர் ஆச்சு அவங்க சைடும் ஆயிரம் பேர் அப்ப ரெண்டாயிரம் பேருக்கு வேணும் ரெண்டாயிரம் பேருக்கு வந்து ஹோட்டல்ல சொல்றோன்னு வச்சு வச்சுக்கோ டபுள் சார்ஜ் ஆயிரும் எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா அளவா இருந்தாங்கன்ன நாமளே கூட செஞ்சுக்கலாம் செல்பா ம் ஆனா ஓரளவுக்கு இருக்கு இருக்குறாங்கன்னா கடைல வாங்கி குடுத்துரலாம் இதுல பல்கை இவ்ளோ பேர் இருக்காங்க கல்யணத்துக்கல்லா அப்டின்னா நம்ம என்ன பண்ணனும் மளிக ஜாமான்லா வாங்கி குடுத்து ஒரு ஆள் போட்டு பண்ணிக்கணு நம்மளே தான் பண்ணனு அதான் நல்லது
மளிக சாமான எல்லா ஹோல்ஸ் ரேட் கடைல போய் வாங்கணு அப்டி இல்லன்னா ஏதாச்சு பெரிய சந்த இருந்தே டவுன் ஏரியாலய எல்லா சந்த போட்டிருப்பாங்கல்ல பெருசு பெருசு
அதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து அதுக்கு டெடிகேட்டடா இருக்கணும்னு வச்சுக்கவேன் முதல்ல அவ அப்ப என்ன பண்ணனும் மளிக ஜமான என்னென்ன வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அந்த சமையல்கார்கிட்ட கேட்டா லிஸ்ட் குடுப்பாங்க அந்த லிஸ்ட்ட வச்சுக்கிட்டு கடக்கடையா போய் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கடைல கெடைக்கு அரிசி வந்து ஒரு கடைல இருக்கு கனு வெஜிடபிள்ஸ் தனியா ஒரு கடைல இருக்கணும் அந்த மாதிரி அஹ் எல்லா கடையிலயும் டவுன்ல நிறுத்தி ஒரு வண்டிய நிறுத்தி எல்லாத்துமே வாங்கி உள்ள போட்டு கொண்டு வந்து சேத்திக்கணும் அதை விட முக்கியம் அந்த கிச்சன் இருக்குல்லையா சமையல் கட் இருக்குல்ல மண்டபத்துல அதுல ஒரு ஆள் இன்சார்ஜ் நின்று அத பாக்கணும் ஏன்னா முந்திரி ஏலக்கா எல்லா நிறய வாங்கி வச்சா அதெல்லா காணாம போயிரும் பெருசா அதெல்லாம் சமையல் யூஸ் பண்றாங்களாங்கிறதெல்லா செக் பண்ணனும்
ஆமா
ஆ எல்லாருக் குமே சாப்பாடு கரெக்டா வந்துகிட்டே இருக்குதான்னு ஒரு இடத்துல பாக்கணும் ஒருத்தங்க நின்னு பாக்கணும் என்னதான் நம்ம சமையல்காரர் விட்டாலும் சர்விங்கு ஆள் விட் டாலும்
என்ன தெரியுங்களா உங்களு க்கு அந்த இது இருக்குல்லங்க நம்ம சமைக்கல வந்துட்டு நம்ம இது ப இது டேபிள் போடுறத விட உங்களுக்கு அய் இது பஃபே ஐட்டம் மாரி உங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா ச்சு பஃபே ஐட்டம் மாரி போட்டீங்கன்னா அவங்களுக்கு சும்மா விளம்புனா மட்டும் போது அவங்க பிளைட் வாங்கி போய் உட்கந்துகுவாங்க ஏன்னா விளம்பு ரதுக்குன்னா இனி டேபிள்ளு சேரு அதுக்கெல்லா இனிமே காஸ்ட் உங்களுக்கு இங் இங்கிரீஸ் ஆகுமாச்சுங்க
உம் உம் உம் பஃபே சிஸ்டம் ஓகேங்கிறியா
ஆமா பஃபே சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து சும்மா வந்துட்டு பிளைட் மட்டும் உங்களுக்கு போட்டீங்கன்னா போதுமாச்சுங்க அப்போ பிளைட் ட்டு மட்டும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பிளைட் வரவங்க பஃபேல இருக்கறவளுக்கு அங்க சவ்வே இப்பெல்லா எப் நெறைய பேர் கேட்டரிங் எல்லா இரு இருக்கறாங்கள நம்ம நம்ம கேட்டரிங்னாலே விட் விட்டு நம்ம என்ன பண்றோம்னா சும்மா வச்சுட்டு இப்படி அவங்களவே விளம்ப சொல்லிட்டோம்னா அஹ் இனிக்குள் வரவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வருவாங்க வாங்குவாங்க அவங்களுக்கு எந்த பிளேஸ் புடிச்சிருக்கொ அந்த எடத்துல சர்க்குலர்ல உட்காந்து அவங்க சாப்பிட்டு போய்கலாமாச்சுங்க உங்களுக்கு
அதுவும் நல்ல ஐடியா தான் ஒரு சிலருக்கு வந்து நெய் ஐட்டம் பிடிக்காதுன்னு வச்சுக் இருக்கலாமே அத வேண்டாண்டு கன்ட்டு ஸ்கிப் பண்ணிருவாங்க
ஆமாங்க ஏன்னா வந்து ஃபுட் நல்லா வேஸ்ட் அவ்ளவு சீக்கிரம் ஆகாது உங்களுக்கு கா அது அப்படியேதானே இருக்குங்க உங்களுக்கு
உம் அது ஓகே அது வந்து சர்விங் தான் உட்கார வெச்சு பரிமாறுறமா பஃபே சிஸ்டமா போடுறமாங்கிறது
இப்ப எல்லாமே மோஸ்ட்லி எல்லாரும் அப்படித்தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு
ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக் அதுல டிராபேக் அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வந்து அவங்களுக்கு சாப்பிட்ட சாட்டிஸ்பேக்ஷன் வந்து கெடைக்காது ஒவ்வொனையும் தேடி தேடி போய் வாங்குறாங்களா
ஆமாங்
ஒண்ணு வேணும்னா கூட இப்ப இட்லியே ஒண்ணு வேணும்ன்னனு சொன்னா கூட அவங்களாம் எழுந்திரிச்சு போய் அத எடுத் போனம் வீட்லேயே வந்து சாப்பாடு கொடுக்குறோம் வச்சுகுவேன் எல்லாரும் உக்கார்ந்து எடத்துல சாப்பாட தான் விரும்புறாங்க யார்ரு வந்து கிச்சன்ல வந்து எனக் ஒரு தோச குடுங்க அப்படின் கேட்டு வாங்கிட்டு போறாங்க நம்ம போய் அவங்க இருக்கிற இடத்துல குடுக் இருக்கறத்தா அவங்க விரும்புறாங்க பங்க்ஷன்லயே வந்து என்னன்னா அவங்களுக்கு நிறைய சாப்புட்ணுன் நினைப்பாங்க அப்படிங்கறப்ப உக்காந்தெடத்துல சாப்பிட்டாங்கன் வச்சுக்கவே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரு திருப்பி திருப்பி போய் எனக்கு ஒரு இன்னு மறுபடி ரெண்டு இட்லி குடுங்க மறுபடி ரெண்டு இட்லி குடுங்க மறுபடி ரெண்டு இட்லி குடுங்கன்னு கே கேக்கறக்கு சங்கடப்படுவாங்க இல்லையா
ஆமாங்க ஆனா வந்துட்டு நம்ம டேபிள் ஐட்டம் போட்டாங்கன்னா ரிலேட்டிவ்ஸுக்கும் இப்ப வந்து நமக்கே நிறைய பேரு டோட்டல் அந்த மாரி இருக்குங்களா அப்ப அந்த டேபிள் சேர்லா போட்றப் பொ ப்பியே ஆயிருமாச்சுன்னா அதுதா பிரச்சன அதும்மண்ணூ கொஞ்ச கொஞ்சொ ஓரளவுக்கு சிறுசா இருக்ற மாரித்தா இருக்குங்ளா ஆமாங்க அதுதா பாக்குறோம் ஏன்னா வந்துட்டு இப்படி இது போட்னீட்டம்னா ரெண்டு சைடு பஃபே வச்சுக்லாங்க ஒரு சைடுப் ரெண்டு சைட் பஃபே வச்ட்டு அதுல வந்து கொஞ்சொ கொஞ்சொ ஐட்டம்சா வேணுங்றவங்களுக்கு நம்ம எப்படியிருந்தா அங்க நிக்கத்தா போறோங்க யாரு க்கெ மட்ட அதுக்கு தனியா ஒருத்தங்க ஒரு நாலஞ்சு பசங்ள தனியா போட்டம்னா என்ன வேணுமோ அவங்க கட்ட போய் குடுத்துக்கலாம் பஃபேல ரெண்டு பக்கோ போட்டம்னா இந்த சைடும் போய்கலாம் அந்த சைடு உங்களுக்கு போய்
ஆனா ஒரு விஷயொ இருக்கு இ இப்போ இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கு இப்ப நீ ஏன்கிட்ட ஐடியா கேக்குற இல்லையா ஓகே இது வந்து ஒரு டிஸ்கஷன் மட்டுந்தா சரியா இந்த டிஸ்கஷன்ல எது கரெக்டாருக் குதோ அத நம்ம செலெக்ட் பண்ணிக்க போறோம் பட் இதுல என்ன மெயின் அப் ப்டின்னா மாப்ள சைடு வந்து விசாரிக்கணு அவங்க கட்டையு உட்கார்ந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணணு ஏனா அவனோட ஒப்பீனியன் என்னன் நம்ம தெரிஞ்சுக்கணு
ஆமாங்க நம்ம வந்துட்டு இப்ப இதுக்கு எவ்ளோ ஆகு இதுக்கு எவ்ளோ ஆகுன்னு எல்லாமே பாத்துட்டு அவங்க என்னன்டாங்கனா இதுக்கு அதுக்கு ஷேர் பண்ணிக்கலா நம்ம ரெண்டு பேரு ஃபுட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங் ஷேர் பண்றன் சொல்லிட்டாங்க
ஓகே அப்ப அவங்களுக் இந்தந்த ஐட்டம்ஸ்லா ஓகேவான் ட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே பஃபே ஓகேங்களானு கேட்டுக்கோங்க அவங்க ஓகேன் சொன்னா மட் டு ப்ரொசீட் பண்ணுங்க நீங்க ரெண்டுக்குமே ஒரு பட்ஜெட் போரு எழுதி வைங்க ரெண்டு பட்ஜெட் கம்பேர் பண்ணி பாருங்க ஓகேவா ரெண்டையுமே அவங்க கிட்ட சொல்லணு சொல்லிட்டு அவங்க ஓகே சொன்னாங்கனா மட்டு அத ப்ரொசீட் பண்ணுங்க
ந சேரிங் சேரிங்
ஆம் செரியா
சேரிங்க
உம் செர் நேரு நேர்ல வாங்க பேஸ்லா ம்
ஆ செரிங்க ஒரு நாள் வரங்க ம் சேர் ஆ சேரி